ஹலோ வணக்
ஹலோ வணக்கம் தோழரே
நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நலம் நலம் சாப்ட்டாச்சா என்ன இன்னக்கி ஸ்பெஷல்
இன்னைக்கி ஸ்பெஷல் மட்டன் கறி மட்டன் கொடல்
மட்டன் கொடல் கறி சாதத்தோடயா இல்ல இட்லியா காலைல்
காலைல இல்ல மதியத்துக்குதா சாதத்துக்குதா காலைல வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி ஆ கொத்தவரங்காய்
ஓ சப்பாத்தி கொத்தவரங்கா அப்படியே ஷிப்ட் ஆயிட்டு இதுக்கு ஆ ஆ
ஆமா ஆமா ஏன்னா மார்னிங் வந்து இன்னைக்கி யேன் ஹஸ்பண்ட் வந்து எழுந்திருச்சது லேட்டு
ஆ
சோ லேட்டா எழுந்திருச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது குக் பண்ண போம்போது நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு செரி அதனால பிரேக்ஃபாஸ்ட் வீட்ல வெஜிடபிள் இருந்துச்சு சரி நீங்க ப மெதுவா வாங்கிட்டு வாங்க பொறுமையா செய்ற இல்லாட்டி அவரு வர வரைக்கு வெயிட் பண்ணனு அத வெயிட் பண்ணி அர்ஜெண்ட் அர்ஜெண்டா செய்யணு
ங்கல்லா இ சிக்கனு மட்டன்லா
இங்க எப்பயு போலதா அது எனக்கு தெரியல எனக்கு ஏ நா வாங்குனதுல்ல அவர்தா போய் வாங்கறாரு
கேளுங்க அவரு கதறுவாரு எவ்ளோ வெல நடக்குதான்னு தெரியு நீங்க வேணு சிக்கன் வேணு முட்ட முட்டல்லா பாத்தா ஏழார்ருபா என்னமோ ஆயிடுச்சு
இல்ல இல்ல அவரா த்தா கால்ல எந்திரிச்சு இன்னைக்கி என்ன வாங்கிட்டு வர்றது அப்டின்னு சொல்லி கேட்டாரு அப்புறமா அது உங்களோட விரு ப்போ எதா வாங்கினா அவர் மட்டன் கறிதா வாங்குவேன்னாரு மட்டன் வந்து பாத்தீங்கன்னா அதானே ஜாஸ்தி இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களே கொடல் வந்து ரேட் கம்மி நம்ம ஊர்ல மாரி ஜாஸ்தியா இருக்காது இங்க கம்மி டூ ஹண்ட்ரட்தா வரு இங்க
ஓ அப்டி எங்க இங்கன்னா மீன் லைக் தமிழ்நாட்லய இல்ல வேற எங்கயாவது இருக்கீங்களா லைக் தமிழ்நாடு உட்டு வெளி ஓ அங்கயா ஓகே ஓகே சரிங் ப அங்க வந்து இந்த மட்னோட மத்த பார்ட்ஸ்ல்லா வெல கம்மியா இருக்
ஆமா ஆமா மட்டன் வந்து ஜாஸ் தி மட்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல என்ன ரேட்டோ அதேது வரு இங்க
ஆமா என்ன ஒரு ஐயையோ
ஆனா அவரு மட்டன் தா வாங்குவெனாரு நா சொன்னே எனக்கு மட்டன் பிடி ல்ல ஆல்ரெடி எனக்கு வந்து எனக்கு இங்க ஹீட் ஜாஸ்தினால எனக்கு அப் அப்பப்போ அல்சர் வந்துட்டே இருக்கோ சோ எனக்கு வந்து இப்ப புண்ணு ஜாஸ்தியா இருக்கற மார்க்கு
நா வந்துருக்கனு ஒரு தடவு இப்போ க இதுக்கு என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தே போன வருஷோ போகம் போது அவங்க வீட்ல எல்லா போகம் போது சரி ந காலைல வந்து ட்டு நைட் தூங்கிட்ட நைட் விடிய காலைல தா போன ஒரு மூணு மணி அந்த மாரி போன போய் படுத்து தூங்கிட்டு காலையில லேட்டாதா எழுந்த பதினொரு மணி செரி மதியோ சாப்பாடு சாப் டுக்லா அப்டின்னு நெனச்சுட்டு மதியமே சாப்ட்டுக்கலா அப்டினாங் நம்ம வீட்டுல இந்த கீர குளம்பு ஒன்ணு செய்யவோ பாத்தீங்களா பருப்பு போட்டு வைக் ஒரு கீர ஆ அதுதா செஞ்சிருந்தாங்க கே நம்ம அம்மா மாரி செஞ்சிருக்காங்க சாப்ட்டு வாய் ஒ ரே வாய்ங்க மூக்குலந்து அப்டியே தண்ணியா வருது எனக்கு காரோ ஐயோ படுபாவிங்களா என்னடா இப்டி பண்ணிட்டீங்க அப்படித்தா மனசுக்கு குள்ளருந்துச்சு ஆனா சொல்லல ஏன்டா இப்டி பண்றீங்க அப்டின்னு பாத்தா அதுல மொளாகா மொளகனா நம்ம வீட்ல வந்து ப பச்ச மொளகா போடுவோம்ல அந்த பருப்பு கீரைல அவங்க மொளகா தா அதுல அதிகமா இருக்கு மொளகா நார்மலா சாப்பிடுறே என் ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே சா ஏ நல்லா இருக்குல்ல ஆ ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்ன என்னால முடில அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கெல்லா தெரிஞ்சிருச்சாற்றுக்கு எனக்கு காரமா இருக்குன்னு எனக் கன்னெல்ல மூக்குலா ரெட் ஆயிடுச்சு எனக்கு அவங்க வந்துட்டு என்னபா ஆச்சு காரமா இருக்குன்னு
எனக்கு இங்க வந்த புதுசுல நீங்க நீங்க சொல்றீங்களா அந்த பீல் இருந்துச்சு
ஐயோ எப்ப இப்படிதா அதுவு அதுலயு கூட என்ன தெரிமா தொட்டுக்க இந்த ஆ ம் என்னவோ சொல்லுவாங்கள ஆ வெண்டக்காவ இந்த மிச்சர் மாரி வறுத்து வச்சிருந்தாங்க அதுல மொளகாத்தூள்லா போட்டு வச்சிருந்தாங்க அது சைட்டீஷா சாப்ட்றாங்க அதுவு காரொ ஐயோயோ எனக்கு தயவு செஞ்சி ஏதாது குடுங்களலான்ன எதுமே குடுக்கல அப்றோ நல்ல வேல எதோ ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க ஸ்வீட் எடுத்து வாய்ல போட்ட அவங்க எல்லாருமே கேஷ் வல்லா சாப்டுறாங்க சிரிக்கிறாங்க எனக்கா ஒரே அசிங்கமா போயிச்சு குமாரு அந்த மாரி இருந்துது
நா வந்த புதுசிலயு அப்டித்தா பன்னுனே ஐயோ கொஞ்ச கூட சாப்டமுடியாது காரமா இருக்கு ஆ ஆ னு தண்ணி குடிச்சிட்ருப்ப ஒரு வாய் சோறு வச்சனா ஒரு வாய் தண்ணி குடிப்ப அப்டிதா குடிச்சிட்டுந்தே ஒடனே வந்துட்டு ஆ மத அத்தமா சொ சக்கர எடுத்து போட்டுக்க வாய்ல அப்டிமாங்க
ஆ அவுங்க ஊருக்காரொ வேற மாரி இருக்குல்ல நம்ம ஊருக்காரொ வந்து நம்
இந்த காரோ வந்து இதே காரன்னு சொல்றங்க அவுங்க வந்து பேத்தி ஒரு பொண்ணு வந்து மூணாது படிக்கிறா மூணாது நாளாவது தா படிக்கிறா அவளா இதுக் குமே இதே ஸ்பைசி கம்மின் ட்டா
ஆ ஹா இல்லங்க நம்மூர்ல வந்துட்டு நம்ம பச்ச மொளகா விட காஞ்ச மிளகா அதிகமா போடுறோ மொளகா தூளுகாரொ வந்து அவுங்களா அஜஸ் பண்ண முடிமான் தெரில நம்ம அந்த மாரி சாப்டுவோ இவுங்க கார் எல்லாமே வித்தியாசமா இருக்கா என்னால அது அது அது அதுக்கு மட்டு கேக்க முடியில அது எந்த மாதிரி இருக்குன்னு ஐயோ
அவுங்களோட ஒன்னா இருந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டே நானு சாப்படறதுக்கு அதுக்கப்பறொ நாங்க செப்ரெட்டா வந்து ட்டமா அதுக்கப்பறொ நா குக் பண்றது தானே அதனால என்னால எவ்ளோ ஸ்பைசி சாப்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாரி நா பண்ணிக் க்குவ நா எவ்ளோ எப்டி பண்ணி குடுத்தாலு அவரு சாப்ட்டுக்குவாரு அதனால ஒன்னு எனக்கு ப்ராப்ளம் இல்ல
ஆ ஏங்க இப்டிலா சாப்ட்டோனா நம்பளுக்கு பின்பக்கொ பின்வெளைவு நெறையா வரு நெனைக்கிறே
எனக்கு வந்து பாத்தீங்கனா அல்சரிங்க வர வந்தப்பலா ரொம்ப சிவியருக்கு போயி அந்த டானிக்க வாங்கி குடிச்சே எல்லா கர்டு ஊத்திதா சாப்ட்டே நல்லாருக்கு மறுபடி ஒரு நேர சாப்ட்டேன்னா மறுபடியு பெயின் வந்துரு இவ்ளோ ரொம்ப கஷ்டப்பட்டே நா வந்தப்ப அதனால இன்னுக்கு நா சொன்னே அதனால எனக்கு இது வாங்கிட்டு வந்து குடுங்க போட்டி வாங்கிட்டு வந்து குடுங்க அப்டினு சொல்லவு வாங்கிட்டு வந்தாரு அவுங்கல்லா வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களே வெறு இப்ப நம்மல்லா ஒரு சிக்கன் மட்டன் இந்த மாரிலா செஞ்சோமுனா நம்மலா மசால் தூள் அதெல்லா செய்வோ ஆனியன் இதல்லா அரைச்செலா போடுவோ எல்லாமே செய்வோ ஆனா இவுங்க வந்து பாத்தீங்கனா எதும் போட மாட்டாங்க வெறு மெளகாத்தூள் மட்டுந்தா போடுவாங்க
ஓ அதனால இவுங்களுக்கு அந்த காரங்க இவுங்களுக்கு எப்டி தெரியுமா இதே மாரிதா நா வந்து நார்த் சைட்லயு போனே அங்க வடநாட்டுல சைடுலயு பாத்தீங்கனா வந்துட்டு இப்டித்தா பண்றாங்க அவுங்க வந்து காரொ எல்லாமே போறாங்க அரச்சு எதுவு போடுறதுல நம்ம அத அந்த அந்த ஒரு சூட்ட தனிக்கிறதுக்காகதா நம்ம எப்பயிமே இந்த தேங்காவோ இந்த தக்காளியோ போட்றோ ஆ அத வந்து கம்மி பண்ணி ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷ அதுக்கான திக்னஸ்க்காகறம் போட்றோ அவுங்க வந்து இந்த முந்திரி போடுவாங்க முந்திரி அரச்சு போடுவாங்க முந்திரி வெல அதிகொ
அதெல்லா எனக்கு தெரிஞ்சி இங்க யாரு அந்த மாரி போட்டது கெடையாது எனக்கு தெரிஞ்சி இங்க யாரு ப்ப தெரிஞ்ச வரைக்கு யாரு அந்த முந்திரலா அவுங்க யூஸ் பண்றதே கெடையாது ஆனா வெறு மெளகாத்தூள் வெறு அந்த வெங்காய தக்காளி தக்காளிலா பாத்தீன்னா ஒரு தக்காளி தா போடுவாங்க போட்டு அத அப்டியே வதக்கிட்டு மட்டனா இருந்தாலு சேரி சிக்கன் இருந்தாலு சேரி அப்டியே போட்டுட்டு ஆயில் மட்டு அப்டியே மெதக்கு
ஆ இந்த அரக்கிறதுனா வந்து இங்க நம் கேர் ளாலயு தமிழ்நாட்லயு மட்டுந்தா அரைக்கிறது இருக்கு இது தேங்கா அரச்சு போட்றது தக்காளி தேங்காயெல்லா சேத்து அரச்சு போட்றதெல்லா
பண்ண மாட்டாங்க டெசுக்கு
ஆ ஆமா நம்மதா இங்க அதிகமா யூஸே தென்ன மரொ இங்க அதிகமா இருந்தா இங்க அப்ப அதே மாரி பாத்தீங்கன்னா இந்த கர்நாடக சைட்லா பாத்தீங்கன்னா சாம்பார்ல்லா இனிப்பா இருக்கு
ஆமா சக்கரைய போட்டு குடுப்பாங்க அந்த நா அந்த கொடுமைய அனுபவிச்சிருக்கே நாலு வருஷமா
ஓ அதும் எல்லாத்துக்குமே டேஸ்ட் பண்ட்டீங்க இங்கயு ஆ இப்ப நம்ம கேரளாலியு போனா வந்து சப்புன்னுருக்கும்
ஆந்திராவுக்கு வந்து ஒன் இயர் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி பாங்களூர்ல தா இருந்தோம் அங்கதா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்கயு பாத்தீங்கனா நா குக் பண்றதுனால எனக்கு ஒன்னும் டிஃப்ரெண்ட் தெரியல சோ பக்கத்துல இருக்கவங்க அவங்களாம் சாம்பார்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட்ட போட்டுதா சாம்பார் வைப்பாங்க நம்மல்லா பீட்ருட்ட போட மாட்டோ சாம்பாருக்கு இனிச்சு கெடக்கு அப்டின் சொல்லிட்டு போட மாட்டோ ஆ ரெட்ட தா இருக்கு அப்டிதா பீட்ரூட்ட போட்டு தா சாம்பார் வப்பாங்க அப்றோ வந்து கடைல ஏதாவது ஹோட்டல்ல
கிரேவி செய்வீங்களா உங்க வீட்ல தேங்காய் அரச்சு போட்டு எங்க அம்மா செய்வாங்க நல்லாருக்கு அப்டியே அது ந அத நாங்க ரத்த கொழம்பு ரத்த கொழம்பு அப்டின்னுவோ
சாம்பார்ல போடுவாங்க அப்டியே இனிப்பா இருக்கு அத பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கலர் அப்டியே எனத்த ஊத்தி சாப்பி ரெட் கலர் எனத்த ஊத்தி சாப்பிற மாதிரி ஒரு பீல்ருக்கு கடையெல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க
அங்க நீங்க இருக்கிற இடத்துல இப்ப வெயிலா இல்ல மழ காலமா கிளை
இல்ல மழ லேசா அப்பப்ப தூறிக்கிட்டேருக்குது காத்தடிச்சுக்கிட்டுருக்குது அவ்ளோக்கா ஆமா ஆமா அப்டித்தா இருக்கு
இங்கேயு அப்டிதா இருக்கு இப்போதைக்கு மழ அப்பப்போ வருது ஊருக்கு போனனா நல்லாருக்கு வானமெல்லா பாக்க அப்டியே ஒரு மாரி
இதே மாரியே இதே மாதிரியே இருந்தா பேங்ளூர் நெனப்பு வராது ஆனா இருக்
ஆ ஏங்க பேங்ளூர்ல இப்பெல்லா நெனைக்காதீங்க ஒரே வெயிலு நா இப்பதா போய்ந்திருந்தே ஐயோ கொதிக்குது அப்டியே நாம நெனச்சிருக்க அந்த கிளைமட் எல்லா போய்டுச்சுங்க ஒரு ரெண்டு வருஷமா அது இல்லவே இல்ல மாறிடுச்சி எல்லா ஆமாங்க இப்ப என் ஃப்ரெண்ட்ல்லா இருக்கா டெய்லியு அட நீ வேற வயித்தெரிச்சல ஏண்டா கணக்கு புரிங்க இப்ப அவெ அவெ பேங்ளூர் சொன்னாலே அங்க ஐயோ அ இது வானிலை ஆ ஊன்ருக்கு அ ஜில்லுனேருக்கு எப்பயுமே அதெல்லா இல்லடா வேர்த்து ஊத்துது சென்னை கணக்குல ஆய்ட்டுருக்குது இப்ப அப்டின்றாங்க அங்க வண்டி அதிகமா வீடு இதெல்லா வர ஆரம்பிச்சனால பில்டிங் எல்லா வர ஆம்பிச்சனால அடை செரி சேரிங்க ஆ ஆ
கீழ விழு விழுக கூட முடியாது அந்த அளவுக்கு கேப் அந்த அளவுக்கு கூட கேப்ருக்காது வீட்டுக்கு
ம் எதோ பக்கத்து பக்கத்துலே இருந்துச்சு ஆனா அங்க போனா ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கிற மாரியே இருக்குது அங்க போன எல்லா தமிழ் ஆள்களாதாருக்காங்க சுத்தி சுத்தி
அ ஆ தமிழாள் இருப்பாங்க கன்னடம் பேசுவாங்க எங்கேயாது கடைக்கு போனா கூட ஏதாது இங்க ஜாமா வாங்க போணோனா கூட அந்த ஆமா ஏன்னா கொஞ்சோ கொஞ்சோ சில வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசோ ஒரே மாரி வரு
ஆமா ஒ அதெல்லா நா ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க நம்ம இங்கயு செரி ஆந்திராலயு செரி கர்நாடகாலயு செரி கேரளாலயு செரி நம்ம நம்ம போனா அங்க தப்ச்சிக்கலா நம் ஆனா நல்லாவே புரிது நம்ம இந்த அந்த லாங்குவேஜ் கத்துக்கனுனு இல்ல நம்ம தமிழோட ரிலேட் டடாவே நறைய இருக்கனால புரிஞ்சுக்குது அது
புரிஞ்சுக்குது ஆமா அப்டித்தா நானு ஒரு மூணு வரு சமா மூணு மூணு வருசமா அங்க ரன் பண்ணே அதிகமா எனக்கு தெரியாது ஏன்னா பேசுறதுக்கான வாய்ப்புருக்காது எப்டினா நா காலைல ஒர்க் போய்ருவெ ஆஃபிஸ் போய்ருவெ எ செவன் தேட்டிக்குல்லா போய்ருவெ நைட் செவன் தேட்டிக்கு வருவே வந்துட்டு வீட்ல வந்து வேல பாத்துட்டு படுத் இவுங்க சனி ஞாயிறு லீவு அந்த டைமுக்கு தா போவே பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது பேசுனா தா வீட்டுக்கு பக்கத்துல ஆஃபீஸ் போனாலு அங்கயு வேல இல்ல அங்க ஆஃபீஸ்ல எல்லா யாரு எந்த மொழில பேசறா எல்லா எந்த எல்லா லாங்குவேஜ் காரங்களும் அங்கதா இருக்கறாங்க சோ அதனால எல்லா இங்கிலீஷ்லதா பேசறாங்க யாரும் தமிழ்ல கூட பேஸ்லா கன்னடத்துல கூட பேசறது இல்ல கன்னடோம் மலையாளோ தமிழு ஆல் லாங்குவேஜ் இருக்கு ஹிந்தி எல்லா இருக்கு ஆனா அங்க பேசற ஒரே லாங்குவேஜ் காமன் ஹி இங்கிலீஷ் மட்டுந்தா
ம் அதுவு நா இங்க அங்கல்லா தா போயிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த கச்சோடி அதெல்லா சாப்ட்டனே இங்க ஹிந்தி காரங்கல்லா நல்ல நறைய பேரு போட்டுருந்தாங்ல்ல
சாப்ட்ருக்க கச்சோடி சாப்ட்ருக்க அந்த கச்சோடி வந்து பாத்தீங்ன்னா சிலது ஸ்வீட்ட போட்டு குடுப்பாய்ங்க ஸ்வீட் எனக்கு புடிக்காது
ஸ்வீட்டா நா சாப்ட்டது அந்த பருப்பு அதெல்லா போட்டு இருப்பாங்கல்ல அந்த இது தங்க கொஞ்சோ அ அது சாப்ட்ட
இது காரமு போட்டு குடுப்பாங்க ஸ்வீட்டும் போட்டு குடுத்துருவாங்க நம்ம வேணானு சொல்லிட்டம்னா போட மாட்டாங்க நா அங்க இருக்கும் போது வந்து பாத்தீங்ன்னா அது அது ஜிலேபி வந்து பாத்தீங்ன்னா டிஃப் ரண்டா இருக்கும்
ஆ ஆமா அது நல்லாருக்கு அதுக்கப்பறமா போயிட்டு இந்த நா இந்த சமோசால்லா சாட்டு மசாலா அந்த மாறில்லா போட்டு குடுப்பாங்க அது நல்லாருன் ச்சி அங்க அங்க சிக்கன் க எல்லா நெறைய இருன்ச்சிங்க எல்லா இந்த கபாப்பு அது இது ஹரியாலி சிக்கன் அது இதுன்னு போட்ருந்தாங்க எல்லா வெல அதிகமாதா இருன் யாராது ஓரளவுக்கு நல்லாதா இருக்கும் ஆனா இந்த தோசயெல்லா பாத்தீங்கன்னா அ ஒரு தொ எம்பது ரூபா தொண்ணூற் ரூபா அந்த மாறில்லா இருன்ச்சு
நா நா அங்க இருந்த அந்த மூனு வருஷத்துல வந்து பாத்தீங்ன்னா அந்த அந்த ஊர்ல ஹோட்டல்ஸ் ஃபுட்ட லைக் பண்ண மாட்ட ஏன்னா அதோட டேஸ்ட்டு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப கடையிலே வந்து பாத்தீங்ன்னா வா கடையிலே வந்து ஏதாவது ஃபுட் ரெடியா